இல்ல நேண்டா
நீங்க ஃபோன் ஆன்லைன்ல வாங்கறதுக்கு
ட்ரெஸ்ஸஸ் க்ராசரி அப்புறொம் மேக்கப் ஐட்டம்
ஆ பரவாயில்லையே நறைய ஆஃபர்ஸ்ல்லாம் குடுக்ராங்ளா ஓகே ஓகே ம் ம் இங்கேதா நா இன்னும் பாக்கல வீட்ல வேலையே சரியா இருக்குதா இன்னு அந்த பக்கம் போல அத முடிச்சுட்டுதா பாக்கணும் இப்ப ‌என்ன திடீர்னு ஆன்லைன்ல ஷாப்பிங் ஃபங்க்ஷன் வர போதா ஏதாச்சும்
ஆ என்னமம்மா
ஃபங்ஷன் வர போதா எதாச்சு
ஆமா தீபாளி ஃபெஸ்டிங் தீபாவளி ஃபெஸ்டிவல் வரப்போதுல்ல
ஓகே ஓகே நா அதயே மறந்து போயிட்டே நல்ல வேல சொன்னீங்க இனிமதா நாங்களு ஸ்டார்ட் பண்ணனு
ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா நீங்க
இன்னு இல்ல ஆனா எனக்கு வந்து ஆன்லைன்ல சைஸ் கரெக்டா வருமா என்னன்னு பயமா இருக்கு நீங்க ஆன்லைன்லதா எப்பயு போடுவீங்களா
நா ட்ரெஸ்ஸஸ்ல்லா ஆன்லைன்ல போட மாட்டே க்ராசரிஸ் தா ஆன்லைன்ல போடுவே க்ராசரிஸ் கொஞ்சொ ரேட் கம்மியா இருக்கூ அதனால ஆன்லைன்ல போட்ருவே
ஓகே ஓகே அதனால சொல்றது ஆன்லைன்ல கிராசரிஸ் போட்ட நல்லா தா இருக்கூன் நெனைக்கிறே நம்ம அவ்ளோ தூரம் போயிட்டு அலஞ் ட்டு தூக்கிட்டு வீட்டுல என்னென்ன இருக் க்குனு அப்டியே வீட்டுல இருக்கத பாத்து பாத்து கூட ஆன்லைன் பண்ணிக்லா இல்ல ம் இதனால ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போனு அங்க போய் மறந்து போயிடும் பாதி ம்
அந்த காலத்துலல்லா எழுதி தி எடுத்துட்டு போய் வாங்குவோ இப்ப இந்த காலத்துல நம்ப ஆன்லைன்லயே பர் ஷாப்பிங் பண்ணிறோ
ஆமா நமக்கு டைமிங் சேவ் ஆகுது
அ ஆமா ஆமா
ம் ம் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு போகணு கடைக்
அப்போ ஆமா இப்போ பெட்ரோல் வெலைய ஏறிடுச்சி
ம் ரொம்ப ஏறிட்டு போயிட்ருக்கு இனிமே எல்லா அடுத்து மறுபடி சைக்கிள் வாங்கிக்க வேண்டியதா வீட்டுக்கு வீடு
ஆமா
இப்ப அடுத்தது எல்லா எலக்ட்ரிக் பைக் அந்த மாரி டைப் போவாங்க அடுத்து கரண்டு பில்லேரு அடுத்து சை க்கிள்குதா கடைசியில வந்து நிக்க போறாங்க ம்
உங்களுக்கு டூ வீலர் ஓட்றது பிடிக்குமா இல்ல சைக்கிள் ஓட்றது பிடிக்குமா
டூ வீலர்னா நீங்க பைக்கு ஸ்கூட்டி அது மாரி கேக்குறீங்களா ஓகே ஓகே எனக்கு ரெண்டுமே பிடிக்கு ஏன்னா வந்து சைக்கிள் ஓட்னா நமக்கு கால் வலிக்கு வேற்து ஊத்து ஸ்கூட்டில போனா நமக்கு வேர்க்காது டக்குன் போய்ட்லாமா டைமு சேவ் ஆவு
ஆமா
நா பக்கத்துல போறதுன்னா நடந்து போயிடுவோ தூரமா போற மாரி இருந்தாதா ஸ்கூட்டி எடுத்துட்டு போவொ நீங்க எத பிரிஃபர் பண்ணுவீங்க மோஸ்ட்லி
நா மோஸ்ட்லி சைக்கிள் தா ஏன்னா சைக்கிள் ஓட்னா ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க
ரைட் ரைட்டு உங்களாலதா அடுத்து எல்லாரு ஃபாலோ பண்ண போறோ நாங்களு
ஆ பண்ணுங்கம்
ஆ ஆ இப்பொ நீங்க கார்ல்லா டிரைவ் பண்ணுவீங்களா
இல்ல எனக்கு டூ வீலரே ஓட்ட தெரியாது ஆ காரோ நா கத்துக்கல போட்டு
க்கிள் ஓட்டுறீங்கல்ல அந் மாதிரிதா ஃபோர் வீலர் டூ வீலர் ரெண்டுமே கொஞ்ச பேலன்ஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணு இந்த ஆக்சிலேட்டர் குடு க்கும் போதெல்லா ரோட்ல கவனமா இருக்கு நம்ம வண்டி ஓட்டிட்டு ஏதோ ஒரு யோசனைல போனாதா எங்கயாச்சு போய் விளறது அது மாரி ஏ பயமா இருக்குமா உங்களுக்கு
ஆமா
ப்புடக்க இப்பல்லா கேர்ள்ஸ்லா வந்து ஏரோ பிளைனே ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆ கத் இப்போதா ட்ர நறைய டிரைவிங் ஸ்கூல்ல டூ வீலரே சொல்லி தராங்கல்ல
ஆ ஓகே
ம் ஃப்ரீயா இருக்க டைம்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க
ஆ ஓகே நீங்க கார் ஓட்டுவீங்களா
ஆ ஓட்ட தெரியு
ஆ ஓகே ஓகே
ஓட்ட தெரியு ஜஸ்ட் இன்னு டிராஃபிக்ல எல்லா போனா எனக்கே கொஞ்ச பயமாயிடு அவுட்டர்ல அது மாரினா ஓட்டிடுவே நா டிராஃபிக்லல்லா போனது இல்ல நானு
ஆ ஓகே ஓகே
ம்
அ
வேற என்ன
அ வேற நீங்க தா சொல்னு நைட் டின்னருக்கு ரெடி ஆயி பண்ட்டீங்களா
ஆ ரெடி பண்ணிட்டுதா வந்து உக்காந்தே இப்பதா நீங்க ரெடி பண்ட்டீங்களா
நா ரெடி பண்ணிட்டுருக்கே
அஹா உங்க டைம் பாஸ் இப்பதா ம் ஓகே ஓகே நீங்க டின்னர் பண்றக்கே உங்களுக்கு நா டைம் பாஸ் பண்றது பேசி ட்டு இருக்குற உங்களுது சீக்கிரமா சமையல் ஆயிடு
ஆம்
ம் சேரி சேரி என்னா செஞ்சிட்டு இருக்கீங்க
ஆ துணிலா க இருக்கு அதா கொஞ்ச மடிச்சிட்டு இருக்கன்
ம் ஓகே டின்னர் என்னா பிளான் பண்ணிருக்கிங்க கேட்ட
டின்னரா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தா செய்லானு இருக்க
ஓகே ஓகே ம் ம் ம் ம் துணின் சொன்ன ஒன்னேதா எனக்கும் ஞாபக வருது வீட் ல துணி இருக்கு நானு மடிச்சி வக்கிணு அப்டே உங்ககிட்ட பேசிட்டே நானு மடிச்சிட்டு அடுத்த இது போயி அடுத்த வேலைய பாக்க வேண்டியதா வீட்ல இருந்தா ஃபுல் டைம் வேல இருக்க மாரியே இருக்கு
ஆ ஆமா
ம் கு
உங்களுக்கு அவுட்டிங் போறதலா புடிக்குமா
ஆ ரொம்ப புடிக்கும் ஆனா வந்து பட்ஜெட்ல்லா தாங்காது சும்மா வெளிய போனாலே ம் வெளிய போனாலே நறையா ஆகுற மாரி ஃபீல் ஆகுதா அதனால வேணா வீட்ட எடுத்து வெளிய கால் எடுத் து வைக்கிறதுக்கே பயமா இருக்கு ஒரு எதுத்தாப்பல இருக்க மள்ளிக கடைக்கி போனாலே
ஆமா ஒருத்த ஹண்ட்ரட் ருபீஸ் நென்ச்சி ஆயிடுது நம்போ ஒன் நென்ச்சிட்டு போவோ ஆனா அங்க போய் பாத்தா ரேட் கூட இருக்கும்
கரக்ட்டா சொல்லிட்டீங்க அப்டிதா ஆகுது இப்பலா நம்பளா இப்ப பத்து ரூபா எடுத்துட்டு போறது பெரிய விஷியமா இருக்கும் இப்ப ஐநூரூபா எடுத்துட்டு போனா கூட டக்குன் செலவாயிடுது
ஆமா
வெலவாசிலா அப்டி ஏறிட்டு போது நீங்க சொல்ற மாரி நா ஆன்லைன்ல போட்டா கூடோ நமக்கு வேண்டறத போட்டுட்டு அமைதியா இருந்துருவோ கடைக்கு போனா நம்ம காசு அலப்பாயிது மாரி இது அது இது இதுன்ட்டு எடுத்துகிட்டே இருப்போ
ஆ
ம் நீங்க ஆன்லைன்ல சொன்னீங்கல்ல நா என்ன தெரிமா பண்ணுவோ ஆன்லைன்ல பாத்துட்டு இருக் கும்போதுல்லா ஆபர்ஸ் வந்துச்சின்னு வச்சுக்கோங்கள நா பாட் டுனு ஆட் டூ காட்ல போட்டு போட்டு வச்சிட்டே இருப்ப அதுவும் ம்
ம் ஆ
அதுக்கப்புற ஐய்யயோ என்னாட இவ்ளோ வெலையா இருக்குனு அதுக்கப்புற கடைசி நேரத்துல எல்லாத்தையும் கொறச்சிட்டு இருப்புற
ஓ ஓகே ஓகே
ம் ம்
உங்களுக்கு இப்ப டீ காஃபி எல்லா புடிக்குமா எப்டி
ஆமா ஒரு வேல மட்டு குடிப்பன் அதோடே கொஞ்ச கொஞ்சமா கொறைக்கணும் பாக்கற ஆனா வந்துட் கண்ட்ரோல் பண்ண முடியில பழக்கம் ஆயிடுச்சி போல நமக்குல்லா குடிச்சி குடிச்சி நீங்க டீ காஃபி எல்லா குடிப்பீங்களா
ஆ குடிப்பன் எனக்கு கால்ல ஏன்ச்சி காஃபி குடிச்சாதா அடுத்த வேலயே ஓடும்
அப்ப ஓகே ஓகே அதா அது சக்கர சேக்கறோம் இல்ல ஒயிட் சுகரு அது சேக்கக் கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப டாக்டர்ஸ்லா நானா ச்சும் ஓகேன்னு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவ கொழந்தைங்களுக்குலா ஸ்டி ட்டா குடுக்க மாட்டன் நானு இந்த ஏபிசி மால்ட்டு
ஆ
அந்த மாதிரிதா நா குடுக்கறது கொழந்தைங்களுக்கு நம்ம தா பழகி ட்டோம் அவங்களையும் வீணாக்க வேணான் சொல்லிட்டு அவுங்களுக்குல்லாம் குடுக்கறது இல்ல ம் ம் ஆமா பார்த்து பார்த்து ஹெல்தியா கொடுத்தாலலூ அவங்க எங்க அன்ஹெல்திக்கு தா போறாங்க
ஆ உங்களக் ஆ உங்க வீட்ல கெழந்தைங்கள பார்த்துக்கலா ஆளு இருக்காங்களா இல்ல நீங்களே எப்டி பண் பாத்துக்கீறீங்க
கெலந்தீங்கள பாத்துக்கனோ நம்மளேதா மேனேஜ் பண்ணிக்கணோ அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதா இருக்குது
அ ஓகே ஓகே
ம் ம் உங் ஊர்ல விவசாயம்ல்லா எப்டி போயிட்டு இருக்கு
அ எங்க ஊர்ல போய்ட்டு இருக்க ஏதோ
ம் ம் ம் மழ பெஞ்சுதா
மழை பெய்ல
ம் ம் இங்க ரெண்டு மூண் நாள் மழஹ ஓகே ரெண்டு மூணு நாளா மழ பெய்ஞ்சுது கொஞ்சொ கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்தது இப்ப மறுப்படியூ வெயில் ஆரம்பிச்சுடிச்சு ம் நீங்க ட்ரிப்பு போறதுனா ஹில் ஸ்டேஷன்லா போனா புடிக்குமா
ஆ புடிக்கும் மல ஏற்றதுனா புடிக்கூ
ம் ம் ஓகே ஓகே
உம்
அந்த ளையேறும் போது இந்த
ஆ
ஃபாகு வந்து நம்ம மேல படும்ல அப்டியே சூப்பரா இருக்கூ
ஆமா
ம் ஓகே ஓகே
உஹம்
நாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கூ போதுல்லா ஃபேமிலியா சேர்ந்து போவோ இப்ப எல்லா அவங்கவுங்க ஃபேமிலி இண்டியூஜல் ஃபேமிலியா போயிட்டு இருக்காங்க ம் ம் ம்
நீங்க என்ன பண்றீங்க நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்ல நா முடிச்சுட்டு ஆல்ரெடி முன்னாடியே சொன்னே மறந்துட்டீங்க போல
ஓ ஆமா ஆமா சொன்னீங்க
ம் ம் ம் ம் செரி ம் ம் இங்க மழ வர மாதிரி மறுபடியூ வருது சில்லனு கிளைமேட் சூப்பரா இருக்கு
ஹ இங்கல்லா வெயில் அடிக்குது
ஓகே ஆ ம் ம் ம் சேர் சேரி வேறன்ன
அம் அது பையன் அழுவுற மாதிரி இருக்கான் பாரத்துட்டு வரேம்பா
ஓ கே
ஆ பாய் ஆ பாய் ஆ பாய்